நீ உடனே எடுத்துட்ட அப்டியா மூஞ்சிர மாட்டி விடத ஆஹ் ஆஹ் சாப்பட்டேண்டி நீனு படுத்துட்டியா
படுக்கல சும்மா வெளியல வந்து உக்காந்ருக்கேன் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்க மாரி இருந்துச்சு அதனால் வெளியில உ்காந்துருக்கேன் அது எல்லாம் தூங்கிருச்சுக இல்ல இல்ல இன்டிபெண்டண்ட் இன்ண்டடிபெண்டண்ட்
அப்படியா சேரி சேரி சேரி உம் உம் உம் உம் உம்
ஓனர் தொந்தரவு கிடையாது
சேரி
அதனால பிரச்சனை இல்ல கீழேயும் டென்னெண்டு மேலேயும் டென்னெண்டு விட்டு நாங்கதேன்
ஓகே ஓகே அப்போ ஓகே ஆஹ்
ஒரே வீட்ல இருக்குகோம்
அப்பா செம்மதான் ஓ
என்னமா இது எங்க ஓன் ஹவுஸ்
ஆயிடுச்சு என்ன உம்
இத விட்டு போகவும் மனசு எல்லாம்மோங்கய
உம் சேரி சேரி நாங்களும் அப்டி அதான் ஒரு வீடு வாடகைக்கு விட்டுருக்கோம் ஆஹ் நார்த் இண்டியனு அவங்க ஆஹ் அங்க வந்துட்டு நாங்க வந்து நவம்பர்ல பால் காச்சனும் ஜன்வரில வந்தது அது அந்த புள்ள நாலு பிள்ளையும் பெத்துருச்சு
ஆப்பா உம்
இன்னமும் காலி பண்ணாம இருக்கு ஆமா அதுக்கு அந்த பதிமூணு அதான் பதிமூணு பதினாலு வருஷம் ஆச்சு அப்டியே இருக்கு
அப்டித்தான் நாங்களும் இருக்கோம்
நீங்களும் அப்படித்தான் என்ன நாங்க ஹவுஸ் ஓனர் பக்கத்துல இருக்கோம் உங்களுக்கு ஹவுஸ் ஓனர் பக்கத்துல இல்ல
இல்ல அப்ப ஆன அப்ப அப்ப வந்துருவாரு
உம் ஹவுஸ் ஓனர்னா எல்லாம் பயப்படுறீங்க ஆனா இங்க பயப் இப்புடவே மாட்டேங்க இந்த பிள்ள
விசிட்டு கொடுப்பாரு அது நம்ம பழகுறத பொறுத்துருக்கு பாஹ் ஆ அது நம்ம பழகுறத பொறுத்து
உம்
எப்பவுமே பேஸ சிடு சிடுனே வச்சுருப்பாறு எங்கள பாக்க வந்துட்டாலே அந்த முகமே மாறிரும்
நாங்க அப்டி இல்லையே எங்க வீட்டு பிள்ள மாரிதான் அஹ ஹ ஹ
ஏன் பொண்டாடிட்டையே இங்கட்டு வந்தோனா இம் இப்டி வருவாரு நேரா என்ன எப்டி இருக்கீங்க என்ன பண்றீங்க எங்கே நம்ம கொஞ்ச இறங்கி போயிட்டோம்னா இவங்க தல மேல யேறி
அதுதான் ஆமா ஆமா அப்டிதான் இப்ப எங்க தல மேல ஏறி மொளக அரச்சிட்டு இருக்கு பிஸ்னஸ்
நம்மெல்லா வந்து என்னமோ ஒண்ணு ரெண்டு கட்டி விட்டு அத என்னமோ நம்ம பொலப்புக்காக வாடகி விட்ருக்கோ அவங்களுக்கு இது பிஸ்னசு எங்கெல்லா இங்க நாங்க இருக்குற ஊர்லயே வல்லா அஞ்சு ஆறு வெச்சிருக்காரு
உம் அப்படியா பரவால அப்படி தா நாங்க ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோ இங்க இரு இருக்கதெல்லா நல்லா ரெண்டு மூணு இத வாங்கி போட்டு கட்டி வோன்ட்டு பாத்தா முடியவே இல்ல பிள்ளைய நம்ம வி பிள்ளையல்லா வளர்றதுக்கு முன்னாடியே நம்ம எல்லா பண்ணிரனோ
பண்ணிருக்கணும்ப்பா நாங்கல்லா தப்பு பண்ணிட்டோ வளந்துச்சுன்னா ஸ்கூலுக்கே ஒரு அமௌண்ட்டு போயிருது
ட்ல இன்ஜினரே சரியில்ல நாங்க வேற அங்க இருந்தோம்மா ஊர்ல
சீ அது என்ன நம்ம ரெண்டு பேருக்கு எல்லாமே சேம் ஸ்டோரி ரியவே இருக்கு
அப்டியா
எங்க வீடு கட்ன அந்த இன்ஜினியரு மொத்தமா பல்க்கா அடிச்
அம் இங்க அடிக்கல இங்க நாங்க சொன்ன ம் மாடலே க கட்டல இந்த வெளில எல்லா ஆ
எதுமே பண்ல செங்கலையு சிமண்டையு அப்டியே அடிக்கி வச்
ம் அந்த மாரி வச்சிட்டு போயிட்டாங்கெ இப்ப நம்ப கார் எல்லா டைல்ஸ் போட சொன்னா அதுக்கு அவ்ளோ ஆகு இவ்ளோ ஆகு கர்ம புடிச்சவ போட்டு தொலையாம போயிட்டா இப்ப காத்துக்கு மண்ணா வருது நமக்கு
எல்லாரு அப்டி தா கூட்டம் மு நாங்க ஒரு தப்ப பண்ணிட்டோ போர்டிக்கோ போடாம விட்டு அது போர்டிகோ போட்டா ஓடு வச்சு கட்னா நல்லா இருக்கு வீடு பாக்க நல்லா இருக்குன்ட்டு ஓட வச்சு போட்டு அது மல வந்தா ஒலுகி ஓடு போட்டு குடுத்து செரியா போட்டு குடுக்கல இன்ஜினியர் வேல பாத்தவ ஒலுங்கா பூசல கடைசி நேரத்துல கொஞ்ஜோ இறுக்கி புடிச்சோ அப்டின்றதுனால என்ன பண்ட்டா பூச்சி வேலல கை யோசிட்டா அப்டியே உதுந்து கொட்டுது
நீங்க கட்டி இப்ப அஞ்சு வருஷம் தானே இருக்கும்
அஞ்சு வருஷம் தான் ஆயிருக்கு அதுக்கே வந்து எல்லா பக்கம் செவுரும்
அது வந்து ம் அப் எங்களுக்கு அது வரைக்கும் ஓகே பரவாயில்ல நல்லா இருக்கு எங்களுக்கு இந்த இந்த காரிடோர்லதான் கொஞ்சம் நல்லா நிறைய ஸ்பேஸ் விட்டு இழுக்க சொல்லிட்டோம் தூரமா இழுத்தூட்டு அதுக்கு அத டைல்ஸ் போட்டுப் குடுத்துருக்ககூடாது அவன் டைல்ஸ் போட்டிருந்தாலாவது நிம்மதியா இருந்திருக்கும்
ஆனா அந்த பக்கங்கள்லாமே அப்டித்தான்ப்ப பெருசா வராண்டா வீட்டுமுன்னாடி சீட்டு போட்டு சூப்பரா இருக்கு வீடு உங்க பக்கங்கள்ல எல்லாம் வீடுமாடல்
இப்ப உள்ள வீடெலாம் பாத் ன்எங்க வீடு ரொம்ப பழசு மாரி தெரியிற மாரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு அப்டியே உயிரே போகுது ஆமா மஞ்ச கலரு பூசுவோம்
மஞ்ச கலர்
ஹ் அதுக்குனு இது இது வேற பொங்க ஐயேது சரியான வேலடி ஏண்டி நீனுஇது பொங்கல் வந்துருச்சு ஏதாவது வந்துருச்சுன்னா எல்லா வீட்லயும் பூசுறாங்கன்னு என் மாமியார் என்னைய கொடும படுத்து அங்கே பூசுறாங்க இங்க பூசுறாங்க இங்கே பூ
அப்ல புசு இல்ல அப்பலயே புசு ரைட்லயே புசு
நான் ஆள கூப்ட்ருவேன் இந்த ஃபுல்லா இந்த மண்னு தர வேறையா சிமெண்ட் தர வேறையா நம்மளால எல்லாம் பூச முடியாது பொங்களுக்கு மட்டும் ஆள கூப் ப்ப அதுக்காவே எனக்கு இப்ப டைல்ஸ் போடணும்னு ஆசையா இருக்குது
ஏன்பா அதெல்லாம் பூசுனா அழகா இருக்கும்பா பூசி கோலம் போடுப்பா கலர் கோலம்
அந்த பொடியல்லாம் ந்த பொடி நல்லது கெடையாது ஆமா அது
அதுக்கு நீங்க நேச்சுரலா சாணத்தை எடுத்து த்து பூசிட வேண்டியதானே
அத பூசுறதுக்கு பூசாமே இருக்கலாம்ண்டி அது வெளிலனா நம்ம போ சாணத்தை போட்டா போடலாம் ஃபுல்லா எதுக்கு உம்
சார்ஜில இதலலாம் பார்க்கும்போது அவ்ளோ விருப்பமா இருக்கும்
ஆனா நல்லா பூசுனா நல்லாதா இருக்கும் சூப்பரா இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல அதெல்லாம் திருப்பி வீட்டுக்குள்ள வரும் நம்ம அப்பதான் மாப் போட்ருப்போம் ஐயோ அது கூட்டணும் அடுத்த நாள் அது வேற ஒரு பெரிய தொல்லை தெரியுமா
ஆமா கூட்லன்னா அந்த திப்பி திப்பியா நிக்
திப்பி திப்பியா ஆ நிக்கும் எங்க இருக்கறது பெரிய வேல ஹ ஏன்டா இந்த ஊர்ல இருக்குறோன்னு தோணிருக் த்து எனக்கு
அயோயோ அப்டிலாம் தோணக்கூடாது அந்த பக்
ஆமா ஏ அந்த அது பூசுறதாவே எனக்கு ஒரு மாரி இருக்கு
உம் என்னமோ போ உம் உனக்கு அது புடிக்குமா இத போய் புடிக் தூங்குறியேன்னு
அதான் அந்த பக்கம் ஒரு சைட்டு ஒரு ஒரு சைட்டு வாங்கி வீடு கட்டிடலாமான்னு யோசிச்சிட்டுருக்கேன்
ஏ எங்க ஏரியால இருக்கு சைட் நிறையா வேணா சொல்லு வாங்கி வாங்கி போட்டுறு பேசாம ஆமா
அத நம்ம பெரு அப்ப அ அத பேசிக்குவோம் நம்ம அப்புறமா உம் உம் உம் ஆஹ நார்மல் ரேஞ்சில் இருக்கா இல்ல ஹாய் ரேஞ்சில இருக்கா ரேட்டெல்லாம்
ரேட்டு அது அப்புறம் பேசுவோம் இப்போ இப்போதைக்கு நாங்க வாங்கனதுக்கு இப்போதைக்கு கூட தான் இருக்கு உம் நல்ல டெவலப்பிங் ஏரிய தான் உம் உஹம் உம் உஹம் நல்லா குழு குழுன்னு இருக்கும் எங்க ஏரியா நீ நினைக்கிற ஏரியா விட இது கொஞ்சம் இன்டீரியரு ஓகேவா அஹ் ஆனாலும் இது கொஞ்சம் நல்லா குழு குழுன்னு இருக்கும் உனக்கு ரெண்டு மாசத்துக்காக ரெண்டு மாசம் தான் வெயிலே வரும் போ ஆனா அந்த வேலையே நாங்க இந்த வருஷம் பொறக்க முடியாம அங்கேயும் அப்டிதான்ன பொறுக்க முடியாம ஏசியை வாங்கி வச்சோம் சேண்டி ஏசி வாங்கி வச்சு பத்து நாள் தான் போட் டேம்
அதுக்கு மேலே குளிர் வந்துருக்கும் மழை வந்திருக்கும் அதுக்கு நம்ம எல்லா அந்த ட்ரைய்யே பண்ணக்கூடாது அ நம்ம எல்லா டேபிள் ஃபேன் வாங்கினாலே மழ வந்து ஏசி போடலாமா ஏசி போடலாமா நம்மல்லா டேபிள் ஃபேனை வாங்கி வச் சீட்டுப்படுத்தனாலே டேபிள் ஃபன் வாங்கிட்டா அப்போ அது அம்மத்த தூக்கியுள்ளு மூளையில வைக்கிறதுக்கு தான் பா க்கணும்ட்டு கடவுள் வழி பண்ணிருவாரு மலைய போட்டு விட்டு நான் அப்படி தான் எனக்கு நான் ஏசிக்கெல்லாம் ஆசைப்படல டேபிள் ஃபேன் தான் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சேன் மறுநாள் இருந்து மலையடி அப்படிய தூ ஓரத்துல வச் வச்சிரிக்கே
அய்யோ கல என்ன ஒரு
கொடும அத அந்த டேபிள் பேன் வச்சு அதாவது முதல் நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டேன் வெக்கையில தூங்க முடியாம கஷ்டப்பட்
உம் அடுத்த நாள் அய்யோ கடவுளே உம்
போப்பா அங்கிட்டு அத கடவுளே இல்ல
அதுதான் அந்த மாரி டியா இருக்கோ இல்ல இந்த ரீல்ஸ்ல்லா போடுவாயிங்க இல்ல ஏசி வாங்கி வச்சு இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணோ பண்ண உடனே
அதா எப் மழ வரு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க ஏசி வாங்கி விட்டாங்களா சம்மர்ல ஏசி வாங்கி எ வெ ரெக்கை தாங்க முடியாம சம்மர் ஹாலிடேஸ்குக்கு எல்லாரு போயிருக்காங்க மக வீட்டு பசங்க இவுங்க இவுங்க மகே மகே வீட்டு பசங்க மக வீட்டு பசங்க எல்லாரும் வந்திருக்காங்க அந்த அந்த ஊர் வந்து மெயினா அப்டி கொதிக்குமா சம்மர்ல்ல கொதி கொதின் கொதிக்குமா கொ திச்சன்னா போன அன்னைக்கே ஏசி ஆர்டர் பண்ணாங்களா எல்லா பக் கமு ஆர்டர் பண்ணிட்டாங்க கெடைக்காது அப்டின் சொன்னானோன ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு ஃப்ரண்டு கடையில சொல்லி ஏசி வாங்னாங்களா ஏசி வந்துருச்சா ஆனா இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு ஆள் கிடைக்கலாயா ஆள் கிடைக்கல ஆள் கிடைக்கல ரெண்டு நாள் நை அப்டி போச்சாயின் இன்ஸ்டாலேஷன் கிடைக்கிறது இரண்டாவ நைட்டு வந்து ப ஒம்போது மணிக்கு வந்தானா இன் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு.
ஆஹ நைட்டு.
டு ஒம்போது மணிக்கு வந்தானா அதுவு அவன. உம். ஓ இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு போயி போ பண்ணிட்டு போனானா ஆன் பண்ணலாம. அவம் பண்ணிட்டு போறதுக்கே பதினொன்றரை ஆயிடுச்சா பாதி பேர் பாதி தூக்கோ ஆயிருச்சு ஹ ஹே சேரி அப்பா ஏசிய போட்டு படுக்கலா.
உம் வெளங்கிச்சி போ நல்ல ராச். சி ஏ அதுக்கு நம்மல்லா பரவாயில.
படுத்து-படுத்து பாத்தாய்ங்களா. முடியலையா நைட்டு ரெண்டு மணி ரெண்டர வரைக்கு. கரண்ட் வல்லையா. எல்லாரு பக்கத்துல இருக்க ஹோட்டல. ரூம புக் பண்ணி ஹோட்டல்க்கு போய்ட்டாங்களா.
ஐயையோ. பாவமே சி ஏ இருடி இந்த அத்த கூப்பற்றாங்க அஹ இரு இரு ஒரு நிமிஷோ இரு கூப்பற்ற உம். .